ஆ சொல்லுங்க சார் எப்டி இருக்கீங்க
ஸ் ஓகே மேடம் நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கோங் சார் அ சொல்லுங்க சார் ரீசன்டா வந்துட்டு எங்கயோ ஆ எக்ஸிபிஷன்லா நறையா போட்டுருக்காங்க போலான்ட் இருந்தோ சரி எங்கயு போக முடியல பிளான் எல்லா பண்ணோ அதுக்கப்றோ போக முடியல அ லாஸ்ட் இயர் போனோங் சார் நல்லா இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு நிறைய வந்து அனிமல்ஸோட ஆ அனிமல்ஸ் ப பிக்சரு ம்ச்
ஆ
அனிமல்ஸ் பிக்சர்லா கிடையாது ரியல் அனிமல்ஸோட ஸ்டார்ஸ் ஸ்டாச்சூஸ்ல இருக்கு இல்லைங்களா அது மாரிதா அது மாதிரிலா வெச்சிருந்தாங்க அப்புறோ வந்துட்டு அதெல்லா பாக்க ரொம்ப ரியலா இருந்துச்சு அது வந்து ஏதோ இது வச்சு அத அசைற மாரி ஆ ஏதாவது சா ப்படுற மாரி எல்லா பண்ணி வச்சிருந்தாங்க அது வந்து பாக்குறக்கு ரொம்ப ரியலாவே இருந்துச்சு அதுக்கப்புறோ கொஞ்சோ பேர்ட்ஸு ஆ லவ் பேர்ட்ஸ்ஸு அப்புறோ வந்துட்டு நிறைய பேர்ட்ஸ் எல்லா வச்சிருந்தாங்க இதெல்லா பாக்குறப்ப ரொம்ப டிரெண்டா இருந்துச்சு குழந்தைங்க கூட்டிட்டு போனா அவங்களுக்கு வந்துட்டு ம்ச் நல்ல பீலிங்சா இருந்துச்சுங் சார் நியூ வா அவங்கன்னா லைவா வந்து எங்கேயுமே இப்பல்லா உங்களுக்கு எதையு இ அனிமல்ஸ்ல இதையு பாக்குறக்கான வாய்ப்புகள் எல்லா கம்மி தானே அதனால ஆனா அவங்கள கூட்டிட்டு போனதும் அவங்களுக்கு கொஞ்சோ ரொம்ப யூஸ் ஃபுல்லா இருந்துச்சு எல்லாமே பேர்ட்ஸ் எல்லா தொட்டு தொட்டு பாத்துட்டு பெரிய பஞ்சவரண கிளி வச்சிருந்தாங்க அது வந்துட்டு நல்ல தொட்டு தொட்டு பாத்து விளையாண்டாங்க ஆமா ஆமா ஆமா ஆமா சார் ஆமா அதுக்கப்புறோ வந்து பாத்தீங்கன்னா ஆ யானை எல்லா வந்து ரொம்ப உண்மயா இருக் கு மாதிரியே இருந்துச்சுங்க தலையெல்லா ஆட்டிட்டு சிரிச்சுட்டு அப்டி இருந்துச்சு அப்புறோ அதெல்லா போய் தொட்டு பாத்து பேசினாங்க அதுக்கப்புறோ வந்துட்டு அ இங்க அதுக்கப்புறோ வந்து பாத்தீங்கன்னா இந்த பாம்பு இதெல்லா வச்சிருந்தாங்க அத வச் சட்டு ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க தொட்டு பாக்குறவங்க தொட்டு பாக்கலா அதுக்கு அப்புறோ வந்து அவது ஆ என்னது கையில தூக்குறவங்க தூக்கலா அப்படல்லா அதுக்கு தனித்தனியா
அதுக்கு ஏதாவது சார்ஜ் பண்ணுவாங்க ஆமா ஆமாங்க
ஆமா ஆமா அப்டின்னு வச்சுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறோ வந்து பா த்திங்கன்னா ஃபுல்லா அந்த குழந்தைங்க விளையாடுறக்கான அந்த கேம்ஸ் எல்லா இருக்குங்க அந்த ட்ரெயின்னு அந்த ராட்டனோ அதெல்லா வந்து இருந்துச்சு அதுக்கெல்லா மொத்தமா சேந்து ஆ அது ஒவ்வொனுக்கும் ஒவ்வொரு சார்ஜ் தான் சார் குழந்தைங்களுக்கு ஏத்த மாரி குட்டி குழந்தைகளா இருந்தா அதுக்கு ஒரு ஃபிப்டி ருபீஸ் பெரிய குழந்தைகளா இருந்தா அதுக்கு உங்களுக்கு ஒரு எயிட்டி ருபீஸ் அந்த மாதிரி வந்து வாங்கனாங்க அப்போ வந்து ஆ பிஸ்சேட் ரேட் இல்ல இல்ல ஆனா ரீசென்டாந்த எக்ஸிபிஷன் நீங்க எதோ கவர்மெண்டோட போட்டிருந்தது வந்துட்டு உள்ள வந்து வட்டு வெளியே என்ன பே பண்றோமோ அத வாங்கிட்டு உள்ள எல்லா கேமும் ஃப்ரீனு சொல்லியிருந்தாங்க எல்லா எது வேணா விளையாண்டுக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க அது எப்டி இருந்துச்சுன்னு போலான் இருந்தோம் ஆமாங் சார் ஆனா போக முடியலைங்க சார் அது அப்டி இருந்துச்சிங் சார் ஒரு டூ டேஸ் மட்டு போட்டிருந்தாங்க ஆமா ரெண்டே நாளைக்கு மட்டு வெளிய வந்து டோட்டலா டூ ஃபிப்டியோ டூ சிக்ஸ்டியோ வந்து ஒரு ஹோ பர் ஹெட்டுக்கு வாங்கிற்றாங்க சார் உள்ள வந்துட்டு போய் என்ன வேணா
இது நா கேள்விப்பட்ட ஊர்ல அந்த மாரி பண்ணிட்டு யாரு யாருக்கு இதுக்கு சான்ஸ் கெடைக்காம நெறைய பேர் அது இப்ப இப்ப இது பண்ணிட்டாங்க பிரச்சன பண்ணிட்டு இப்ப போட்ருந்தாங்க ஒருதடவ
ஆமா அப்புடி ஃப்ரீயா போட்டுட்டு என்னாச்சுங்னா உள்ள போய் எல்லாத்து க்கு இது கெடைக்காம
அதா த டைமிங் வந்து கெடைக்கல ப ரொம்ப நேரமா வெளாண்டவங்களே வெளாண்ட்ருக்காங்கன் கம்ப்ளைண்ட் வன்ச்சு சர்
ஆ அதாங் சார் அதுல போக முடில ஆனா அது போய் பாக்கலான்னு அந்த அந்த மாரி நம்ம ஆப்ஷன் யூஸ் பண்ணி போயிட்டம்னா கொஞ்ச கொழந்தைங்களுக்கு நெறைய கேம்ஸ் நம்ம விளையாட வைக்கலா
ஆ சரி ஏமாற்ற அந்த நம்ம கெளம்பி போயி அப்டி இருக்காது போனா அது வேஸ்டா தா ஆகு
ஓ அப்டி சொல்றீங்களா
ம் இப்ப ரீசன்டா இப்ப போட்ருப்பாங்களே கவர்மண்ட்டோடதல்லா அத போய் பாத்துருக்கீங்களா
இல்லல்ல அதுக்குதா போகலான்ட்ருக்கோங் சார் அதுக்கு டைம்மு செட் ஆகல கொழந்தைங்களுக்கு கொஞ்சோ ஒடம்பு சரியில்லாம ஆயிடுச்சுங்களா அதுனால போக முடில
க்கு அந்த ரெண்டு நாள் லீ்வு அந்த ரெண் டு நாள் கொஞ்சோ சண்டே எங்கேயாவது ஒரு ரவுண்டு கூட்டிட் போக சொல்லுவாங்க நம்ம வீட்லயே அதேதாங்க ஆ சண்டே ச சாட்டடே ஓகே சண்டே எங்கயாவது கூட்டிட்டு போகனு ஆனா சண்டே கூட்டுட் போறத விட சாட்டடே போயிட்டு வன்டா சண்டே ஃப்ரீயா இருந்துக்கலா
அப்டிதாங் சார் எங்க வீட்லயு பிளான் பண்றாங்க சாட்டடே போயிட்டு வந்துட்டா சண்டே ஃப்ரீயா இருக்கலா ஃப்ரீயா இருக்கலானு வார வார அதேதா சொல்றாங்க அது எப்டி செட் ஆகுற மாரியே தெர்லைங் சார் சொல்றது மட்டுந்தான் இருக்கு வேற எது இல்லீங் சார்
அது என்னமோ கரெக்ட்டுதா அது அந்த சனிக்கெழம மட்டுந்தா எதோ பாத்தீங்கன்னா அ வேல வந்துரு நமக்கு எதோ க ஒரு இது பண்ணிட்டு வருவோ வேல வந்துரு அதா பிரச்சனயே அங்க
ஆமா ஆமா சார்
நம்ம ஒரு பிளான் பண்ணிட்டு போவோ காலேல ஈவினிங் அது பிளானே இருக்கும்போ மாரி நின்று அதுக்கப்பறோ அடுத்த நாள் போட்டு நம்மள இது பண்ணிருவாங்க நேத்து சொன்னீங்க நேத்து போல நேத்து சொன்னீங்க நேத்து போலன்னுவாங்க
உண்மதாங் சார் என்ன பண்றது நம க்கு வந்து டைம் செட் ஆகறதுல்ல ஆமா அது மட் ட்டு இல்லாம பாத்தீங்கன்னா என்னாச்சுனா ஆ மூவிக்கு ஏதாவது போகலாம்னு பிளான் பண்ணுவோங்களா வீக்கெண்டா ஆனா சரி இந்த வார வீக்கெண்ட் எப்டியாவது நம்ம மூவி க்கா அப்டி இல்லேனா வேற எதுக்கா வெளிய அவுட்டிங் எங்கயாவது போயிட்டு வந்தர்ணு ஏனா வீக் ஃபுல்லா வந்துட்டு கொழந்தைங்க ஸ்கூலு ஒர்க்கு அப்டி இப்டின்னே போயிருதுங்ளா சேர் அப்படி எதாவ் பிளான் பண்ணுவோ அனா அது வந்து கடைசி வரைக் கு நடக்காதுங் சார் நம்ம வீட்டு வேல இருக்கறத பிரச்சனைகளே பாத் தாலே செரியா போயிருது அ ஆமாங்க ஆமாங்க என்ன பண்றது அதனால இனிமேட்டு அப்படி எது பிளான் பண்ணாம கம்மிங் வீக் வேற எதோ பிளான் பண்ணி போலான்ருக்கேங் சார் போயிட்டு வந்து
வீ வீக் எண்டு பாக்கறதுல வீக்டேல போயிற வேண்டியதான மேடம்
சார் எப்படிங்க சார் போ முடியு கொழந்தைங்களுக்கு ஸ் கூல் இருக்கு காலைல போயிட்டு வந்தாங்கனு ஈவினிங் வந்து நம்ம ஹோம் ஒர்க் க்குலா முடிச்சிட்டு அவ ரெஸ்ட் எடுத்து தூங்க வெச்சாதா அடுத்த நாள் ஸ்க ஸ்கூலுக்கு நம்ம கெளப்பி அனுப்ப முடியு நமக்கு வாரத்துல கெடைக்கறது ரெண்டு நாள் தாங் சார் ஆமா அந்த ரெண்டு நாளுமே வந்துட்டு சர் சேட்டர்டே இதல்லா இருக்கற வேளலா முடிச்சு வெச்சம்ன்னா சண்டே ஒருநாள் ரெஸ்ட் எடுக்கலான்ட்டுதா இருக்கு அந்த சண்டே ரெஸ்ட் எடுக்கலா நம்ம செர் எங்கயாது போலா ன்னா இப்ப நம்ம இப்ப என்ன நெனைப்பாருனா செர் ஒரு நாள் தா வீட்ல இருப்போ வீட்ல இருப்போங்கறதா அவரூ பிளான் பண்ணுவாரு நம்ம என்ன நெனப்போ செர் வீக் டேஸ் புல்லா நம்ம வ வீட்டுலதா இருக்கறோ ஒரு நாள் வெளிய போலான் நம்ம நெனப் போ எதுவுமே செட் ஆகாதுங் சார்
ஓ
அதனால அத வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாமே இருந்துட்டு போயிர வேண்டிதாங் சார்
அப்புடி இல்ல அப்போ கொஞ்சோ நம்ம இதூ பண்லிங்ளா
எதுங்க
அவரு இல்ல
ம்
சேம் எல்லாரு அப்படியே செரி ஓகே நம்ம
ஆ
அ அட்லீஸ் போனா என்ன ஒரு ரெண்டு மூணு மண் நேரோ செலவாகு ஓகேங்களா
ரெண்டு மூணு மண் நேரோ செலவாகறத பாக்கறாங்க அனா அந்த ரெண்டு மூணு மண் நேரத்துல வந்துட் ட கொஞ்சோ எல்லா என்ஜாய் பண்ணு கொஞ்சோ வெளிய எல்லா அவுட் சைடுலா போயி பாத்துட்டு வந்து கொஞ்சோ ரொம்ப ரெப்ரேஷிங்கா இருக் என்ன மைண்ட் ஒரே இதுல சுத்திட்ருக்குது கொஞ்ச வெளிய போயிட்டு வந்தாதா கொஞ்சம் ரெப்ரஷிங் ஆகு ரிலேக்ஸ் ஆகு அத யோசிப்போ அ அதுக்கு
இல்லிங்களா
ஊய்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சி இவ்வள நாளைக்கு நா போனது போனதில்லிங் சார் போயிருக்கே அனா அவர் காலேஜ்லா படிக்கற டைம் போயிருக்கேங் சார் கல்யாணம் முடிச்சதுக் அப்பறோ இது வரைக்கு நா போனதில்லிங் சார்
ஆஆ
கொழந்தைகள்ளா கூட்டிட்டு ஒரு நாள் போய் எதாவ் ஒரு மூவி பாக்கணுன் ஆசையா தா இருக் க்கு அதுக்கியே அதுவு செட் ஆக மாட்டிகுது அதுமே எதூ செட் டாக மாட்டிகுதுங் சார்
ஓ அப்டிங்ளா
ஆமாங்க சார் போணுங்க சார் எதாவது ஒரு மூவிக்கி வா கம்மிங்லதா வர்ற மூவிக்கி எதா ஒண்ணு போணு நல்ல மூவியா ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டா இருந்துச்சின்னா போய் பாக்கலா அதுனால அதுக்கேத்த மாரி ஏதா ஒரு மூவி போய் பாக்கலான்ட்டு தா சார் போறே இப்ப ரீசன்டாவே வந் து நெறைய ஃபேமிலி என்டர்டயின்மென்ட் வந்துச்சி பட் வந்து எதுவு போய் தேட்டர்ல போய் பாக்குற மாரி இல்ல எல்லா டி வில போட்டுட்டாங்க அப்பறோ டி விலே பாத்தாச்சுங்க சார் அ ஹே எல்லாமே வந்து ரொம்ப சீக்கிர டி வில வந்து ர்து மொதலேல்ல ஒரு படோ வந்துட்டு எப்டியு ஒரு ரெண்டு மாசோ ரெண்டு மாசல்லா ஆகுங்க அப்டியே வந்து நம்ம டி வில போட்றக்கு
டைம்ல எல்லா பாத்தீங்கன்னா ஆறு மாசோ ஆயிரு வர்றதுக்கு
ஆமாங்க இப்பல்லா வந்துட்டு ஒரு ஒரு ஒரு மா ஒரு மாசம் மேக்சிமம் ஒரு மாசத்துல வந்து படோ வந்து டி வில போட்டுர்றாங்க அதுவு இந்த மாரி நமக்கு நம்ம ஏரியால இருக்க லோக்கல் சேனல்ஸ்ல வந்து அதுக்கு முன்னாடியே வந்துரு புது புது படமாவே போடுவாங்க
ம்
உங்களுக்கு என்ன மாரி படம் புடிக்குங்க சார் ஹாலிவுட்ல இருக்க மூவிஸ் புடிக்குமா இல்ல தமிழ் மூவிஸ் மாரி ஏய் இங்க இருக்குற மூவிஸ் பாப்பீங்ளா நெறையா
ஆனா நா தமிழ்ன்னு இல்ல எல்லா லாங்குவேஜ் மூவியு பாப்பேங்க ஏன்னா தமிழ் பண் தமிழ் மட்டுமே பாக்க முடியாது அது ஒரே மாரி எடுப்பாங்க இப்ப தெலுங்கு கன்னடம் எல்லா பாத்தீங்கன்னா கொஞ்ச ஸ்டோரி டிஃப்ரெண்ட்டா இருக்கு இப்போ மலையாளத்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா டைம் குடுப்பாங்க அதுவு நல்லா இருக்கு நா எல்லா மூவியு பாப்பங்க
அப்டிங்ளா
ம்
சேரி சேரிங்க சார் நீங்க அப்டி வந்து அதுல வந்து ஹிந்தில ஹிந்தி நல்லா பேசுவீங்க போலயே ஹிந்தில எது புடிக்குங்க உங்களுக்கு மூவி
தெரியு அது அத எது புடிக்குன்னா என்ன சொல்றது நா ஏ எல்லாமே பாப் ஸ்டோரி எது நல்லா இருக் கோ அத பாத்துட்டு போயிருவே மேம் அவ்ளதா
அப்டிங்களா ஆஹா இதா பர்ட்டிகுலரா இல்ல இதுதா புடிக் கு இதா நல்லா இருக்கு அப்டிங்கிறதுல்லா இல்ல ம்
எனக்கு மேக்சிமம் இந்த லவ் ஸ்டோரில்லா பாக்க மாட்டேங்க மேம் நம்ம பாத்தோம்ன்னா இதுதா ஆக்ஷன் இருக்கணு காமெடி இருக்கணு
ஓ
அந்தே குடுக்குற பேமெண்ட் வந்து என்ஜாய் பண்ணி பாக்குற மாரி இருக்கணு
ஆஹா சேரிங்க சார் சேரிங்க சார் ஆ செரிங்க சார்